அ அக்கா கேக்குதா ஆ நா ஆஃபீஸ் போய்டு வந்துட்டு சும்மாதா ரெஸ்ட் எடுத்துட்ருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானா இன்னிக் ஏதாது வந்து ஹெல்த்யா வந்து கொஞ்ச சாப்டா நல்லா இருக்கு மோணு அது என்னமோ ஃபஸ்ட் எல்லா கூட வந்து கொஞ்சோ வயசு கம்மியா இருந்தப்ப சாப்டா வாய்க்கி ருசியா சாப்டா நல்லா இருக்குமோன் தோணுச்சி லா அப்டிதா போயிட் இருந்தது ஆனா இப்ப வயசாக வயசாக வந்து கொஞ்சோ வந்து ஹெல்த்தியா போனா நல்லா இருக்குன் தோணுது அதனால கொஞ்ச ஹெல்த்தியா ஏதாவது ச ஸ்நாக்ஸ் பாப்பாவுக்கு பண்ணி குடுத்த நல்லா இருக்கு அப்டிங்றதுனால இன்னக்கி என்ன பண்ணோ அப்டினா ம் ராய் கூட்டு பண்ணிருந்தோ
ஓகே ஓகே ஓகே
தேங்கா பூலா போட்டு நல்லா அத ஆவில வேக வச்சி கொஞ்சோ கருப்பட்டி தூவி அப்டிதா குடுக்குது மெரதல்ல கொஞ்சோ வாயில வக்க மாட்டேன்னா அப்ரோ ஆனா அது கொஞ்சோ டேஸ்ட் நல்லா புடிச்சிக்கிட்டங்காட்டி கொஞ்சோ இப்பெல்லா பண்ணா கொஞ் சாப்ட்டுக்றா உடம்புக்கு நல்லது தான எப்டியோ கேள்வரகு வாய் உடம்புக்குல் போச்சினா
ஆமா ராகி ரொம்ப நல்லதா அதுல கால்சியம் அதியோ ராகில கால்சியமா அயன் அயன் கண்ட்
ம் ஆமா ஹீமோகுளோபினு கொஞ்ச நல்லா இது பண்ணிடு பு்ரோட்டினு இருக்கு
கண்டிபா
ஆமா காலைல எந்ச்சொனேவே காபி டீயல்லா கட் பண்ணிட்டு ராகியு தா வச்சி குடிக்கற்து
அ அ அ ரொம்ப நல்லதுதா ஆனா நம்ம தமிழ்நாடு நம்ம ஊர் சைட்ல்லா பொறுத்த வரிக்கு பெருசா சாப்டுவோமே தவர அதுல ஹெல்தி் அ ஹெல்தி இருக்கா புரோட்டீன்ருக்கா நியூட்ரியன்ஸ் இருக்கா அதெல்லா கண்டுக்கவே மாட்டோ அ எத காலைலயா மோஸ்ட்லி என்ன சாப்டுவாங்க இட்லி தோச ஆ இல்லயா சாப் பாடு ஏதாச்சும் ஒரு கொழம்பு அப்டியே போயிரு ஆ மதியமு அதே மரி சாப்பாடு பெருசா நம்ம புரோட்டீன் எது இருக்காது பருப்பு கொழம்பு வச்சா அதுல கொஞ்ச இருக்கு அதுலயு வந்து கம்மியா கான்சென்ட்ரேஷனனா ஏ க சாப்டுவோ
ஆமா
சோ ஒரு நாளைக்கி இவ்ளோ புரோட்டீன் ஃபைபர் இருக்கணு ஆ கார்போஹைட்ரேட்ஸ் கரெக்டான அளவு இருந்தா போது ம் நல்லா ஃபேட் வேணு ஆனா நம்ம சாப்புட் ண்றதுல நறைய கார்போ கார்போஹைட்ரேட் தா இருக்கு மாவுசத்து தா அதிகமா இருக்கும்
ம் ம்
நம்ம கொஞ்சொ ஹெல்த்தியா கொஞ்சோ நமக் நாம்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணீட்டு ஒரு நாளைக் இவ்ளோ இந்த மாரி எடுத்துக்கணு அ ப்ரோட்டீன் எதுல இருக்கு பயிர் வகைல, சுண்டல்ல இப்ப பாலு, தயிரு இப்போ அந்த மாரி நம்ம ஃபிக்ஸ் க கால்க்லேட்டடா எடுத்தாதா எடுக் முடியு நம்ம நார்மலா ரொட்டீனா என்ன சமைக்கிறோ சாப்பட்றோ அந்த மார் இருந்தம்னா நமக் தேவையான சத்து கெடைக்காமயே தா போவு ஒரு நாள் என்னாகுன்னா நம்ம எலும்புல்ருந்து இந்த ப்ரோட்டீனெல்லா எடுக்க ஆரமிச்சிரு போ அந்த எலும்பு எலுபுல்ருந்து ப்ரோட்டீன் வர ஆரமிச்சா வயசாக வயசாக அந்த ஜாய்ன் பெய்னு போ எலும்போட டென்சிட்டி அடர்த்தி கொறஞ்சிரு ப்ரோட்டீனோட மெய்ன் சோர்ஸ் வந்து ஆ எலும் எலும் ஃபுட்டுல்ருந்து எடுக்க ற்தா அப்டி சாப்பாட்டுட்ருந்து கெடைக்கல அப்டின்னா நம்ம ஒடம்பு வந்து எலும்புல்ருந்து அந்த ப்ரோட்டீன் எடுக்க ஆரமிச்சிரு ஆ அது ரொம்ப நாள் எடுக்க எடுக்க எடுக்க கை கால்வலி அந்த மாரி வர ஆரமிச்சிரு
ஓ ஓகே ஓகே ஓகே ஆனா இப்பெல்லா கொஞ்ச ஹெல்த்தியாதா ஆ ரெண்டு நாளைக் முன்னாடி என்ன வாங்கி எட்த்து வாங்கிட்டு வந்தாங்கனா குதிரவாலி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது எப் பிடி பண்ணனு எ என்ன பண்ணனுல்லா தெரியவே தெரியாது அப்பறோ நம்ளுக்கு தா இருக் கற்தே இருக்குது இணையதளத்துல பாத்து அதுல வந்து கொஞ்ச வந்து எல்லா கேரட்டு, பீம்ஸு, வெங்காயோ, தக்காளி, பச்ச பட்டாணி எல்லா போட்டு அ ஒரு அப்டியே வந்து இது மாதிரி அது என்னது வெஜ்ஜு ரைஸ் மாதிரி வெச்சிர்க்கே குதிரவாலி மாரி பண்ணீர்ந்தது ஆனா நம்ளுக் வந்து வாய்க்கு புடிக்கல ஏனா நம்ம நெலஞ்சாப்பாடே சாப்ட்டு பழகிட்டோமா
ஆ ரொம் நம்ம அதே நமக்கு செட்டாய்ருச்சு நாக்குக்கு
ஆமா ஆமா ஆமா
சோ புதுசா எதாச்சு ஒன்னு சாப்பட்றோ அப்டின்னா
கரெக்ட்டு வாய்க்கு பிடிக் மாட்டிங்கிது ஆனா இருந்தாலு நல்லார்ந்துச்சி நல்லார்ந்துது கொஞ்ச பாப்பாவுக்லா எறங்கல பட் இருந்தாலு வந்து அப்டி இப்டினு வழியே இல்லீன்னா எல்லா சாப்ட்ருவாங்க புடிக்குதோ புடிக்கலயோ பசி வயித்து பசிக்கு எப்டியு கொஞ்சமாவ்து வந்து நம்ம தள்ளித்தான ஆகோணு அப்பிடிங்கிறப்போ வந்து நல்லாதா இருந்துச் சு அப்டியே கொஞ்ச சாப்ட்டாச்சு அ அப்பறோ கொஞ்ச இன்னைக்கி திணை வாங்கிட்டு வந்திர்ந்தாங்க திணைல அது அதுன்னா என்ன பண்றதுன் தெரில பாயாசம் பண்ணனு அப்டின் சொன்னாங்க அதுலா இன்னு பண்ணல பட் ருந்தாலு கம்மஞ் சாப்பாடு இதெல்லா கொஞ்சோ வந்து இப்பெல்லா ஹெல்த்தியா போய்ட்டுருக்குது வயித்துக்குள்ள ம் சோ நாமளு ஆனா நம்ம தாத்தா, பாட்டினா ஹெல்த்தியா தா எடுத்துக்ட்ருந்தாங்க ஆனா காலப்போக்குல வந்து அப்டியே கொஞ்ச கொஞ்சமா எல்லாமே மாறி போச்சு
ம் ம் ம் ம்
இப்பவே நம்ம ஆத்தா அ இல்ல அம்மாயி, தாத்தா எல்லா இர்ந்தாங்கன்னா போய் கேட்டம்னா அவங்கள சொல்லுவாங்க களி இதுதா நாங் வந்து டெய்லி வந்து கொள்ளுப்பருப்பு வச்சு இந்த சட்னி வெச்சு அந்த சட்னி வெச்சு சாப்புடுவோ சூப்பரா அருமையா இருக்கு அப்டிம்பாங்க ஆனா நாம இப்ப அதெல்லா வெச்சு இது என்னத்தா வேல செய்யறதுன்தா தோணு
ஆமா ஆமா ஆமா
ம் அது அப்டியிப்போ மாத்திட்டோ இப்ப நம்ம வந்து அதெல்லா இப்ப எட்டா கனி ஆகி போச்சு ஏன்னா நிலஞ்சாத் பாட்டுல வந்ததால நளைஞ்சாப்படு வேலம்பிச்சோ அப்டின்னு சொல்லி இது கொஞ்சோ காஸ்ட் கம்மியாகவு அது காஸ்ட் அதிகமாக்குற மாரி ஆயிப்போச்சு இப்போ
ஆமா ஏன்னா நெலன் சாப்பாடு நல்லதுதா பட் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோ இத ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டா ஆக்குனதுனால அதுல மேக்சிமம் அதுல அதிகபட்ச இருக்கிறது வந்து மாவுசத்து தா சோ மாவுசத்து நமக்கு அதிகமா கெடைக்கு பட் மாவுசத்து கூட நம்ம மத்த சத்து தேவயான புரத சத்து அ வைட்டமின் மினரல்ஸ் அதெல்லா இருக்கா அப்டின்னா எது எதுவு எடுத்துக்க மாட்டோ அ சாப்பாடு ஏதாவது ஒரு சாம்பாரு அது பருப்பு சாம்பாரா இருந்ததுனாலு பருப்பு கொஞ்சமா போடுவோ நெறையா காய்கறி காய்கறியு அளவா போட்டுட்டு தண்ணி நெறையா சேத்து அது ஒரு மாரி வித்தியாசமா சாப்பட ஆரம்பிச்சிருவோ நமக்கு வந்து சாப்பாடு வயிறு நெறையு பட் ஆனா சத்து போதுமான சத்து கெடைக்காது அது சீக்கரோ வந்து அந்த அரிசி மாவுசத்தல்லா வந்து சீக்கரோ உடம்புக்கு செரிமான ஆயி கி உடனடியா அந்த சர்க்கர அளவ அதிகப்படுத்திரு சோ உட டக்குன்னு உடம்பு பிரிஸ்க் காவு டக்குன்னு அது டிராப் ஆயிரு அது குறஞ்சிரு அப்புறோ திரும்பவு ஆ கரெக்ட் அந்த அந்த மாவுசத்து என்ன மாவுசத்தோட கெட்ட பேடு தப்பா ஒரு ஒரு கெடுதலான விஷயோ என்னன்னா உடனடியா எனர்ஜி குடுக்கு அந்த உடனடியா இஷ்வா அந்த சர்க்கர அளவ அதிகப்படுத்தி டக்குனு குறச்சிடு சோ நமக்கு திரும்ப பசிக்கு ஆ மத் பட் ஆனா நம்ம இந்த சிறுதானியோ எல்லா எடுத்தோம்னா அது வந்து சர்க்கர அளவ பொறுமையாதா ஏத்து கொஞ்ச கொஞ்சமா பொறுமய ஏத்தி ரொம்ப நேரத்துக்கு வெய்த்த ஃபுல்லா வைக் ச்சு பொறுமையா குறயறதுனால நமக்கு பசியு அதிகமா எடுக்காது பிளஸ் வந்து உடம்புக்கு தேவயான ப்ரோட்டீன்ஸ் கெடைக்கு
ம்
அந்த சிறுதானியம் ஆ சுண்டல் பருப்பு அத வாங்க அதோட அதோட நன்மயான விஷயமே என்னன்னா அ மத்த சத்துக்களு கெடைக்கு ரொம்ப கம்மியான மாவுசத்து இருக்கு புரதோம் அதிகமா இருக்கும் ஆ உடனடியா சர்க்கரை அளவ அதிகப்படுத்தாது ரொம்ப நீண்ட நேரத்துக்கி ஓட வயிற ஃபுல்லா வச் சுக்கு ஓ ஆன அனால அந்த மாரி எடுத்துக்க ரொம்ப நல்லது ம்
இப்ப எனக்குமே வந்து ரத்த கம்மியா இருக்குது அப்டின்னு சொல்லிட்டு இவங்களும் இணையதளத்து நிறய எல்லா பாத்துட்டு அப்புறோ சரி கம்பு வந்து வே ஆ ஆ ஒரு நாளிக்கி கில்ல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது கொஞ்சோ சேர்த்திக்கணும் அப்டிங்கிறதுனால இப்ப அது என்னன்னா கல்லு களியணும் அவ்வளோதா கல்லு இருக்குது அது மட்டு தா கொஞ்சம் பெரிய வேலையாயிருக்கும் அதுமே எல்லா அருஞ்சு குடுத்துட்டாங்க அப்டின்னா அப்ற எல்லா நாம நாம என்ன காய கிண்டவா போறோம் அது கப் பு செல்லுல வச்சு வையி ஒரு ரெண் நாள் எடுக்க வேண்டியது அதுவு ஒரு ரெண்டு வேலக் வெச்சுக்கறது ஹலோ தம்பி தம்பி தம்பி கேக்குதா
தா போ என்னக் கேக்குது ஹலோ
ஆ சொல்லு தம்பி சொல்லு தம்பி
அதாதா நமக்கு அந்த உணவு முறைங்கிறது பழக ஆரம்பிச்ஷ்ட்டனா ஈஸியா இருக்கும் நமக்கே வந்து அந்த ஒரு மாற்றங்கள் லா தெரியும் ஆனா வந்து நம்ம சின்ன வயிசுல்ருந்தே ஒரே வகையான உணவு முறைய பின்பற்றுனதுனால புதுசா மாற முடியில அந்த சேஞ்சஸ் தெரியு மா மாற்றங்கள் தெரியு இப்போருக்க நமக்லா ஓரளவுக்கு கொஞ்சோ நாலேஜ் வந்திருக்கு இதுக்கு மேலாயாது கொஞ்ச கொஞ்சமா அந்த உணவு முறைய மாத்தனும்னா கூட ஓரளவுக்கு ஆ வயிசான காலத்துல கொஞ்ச மாச்சும் அந்த ஒரு சேஞ்ச் தெரியும் ஹெல்தியா இருக்கறக்கு ட்ரை பண்லா அதுவும் முயற்சி தா பண்ண முடியும் அது உணவு மூலம் மட்டு இல்ல ச சரவ்ண்டிங்ல இருக்க பொல்யூஷன்னால மாசு சு காற்று மாசு நீர் மாசு எல்லா நம்மள வந்து மறைமுகமா நேரடியா இல்லினாலும் மறைமுகமா நம்முளுக்கு கொஞ்ச கொஞ்சமா ஒடம்ப பாதிச்சுக்கிட்டுதா வருது இப்ப திடீர்னு ஒரு நாள் எதாவ் ஒடம்பு சரியில்லாம போனாதா நமக்கே தெரியும் அட இப்டியல்லா இருக்கா இந்த மாரிலா இருந்துருக்கா அப்டிங்கிற மாரி
அது கரெக்ட்டு தா இன்னொன்னு நம்ப அடுத்த வர சந்ததிக்கு நாம வந்து பஸ்ட் நா என்ன பண்ண அவங்க வந்து அப்பிடியே அவங்களும் புடிச்சுக் வாங்க சரி இதுதா நல்லது இதே பண்ணிக்லா அப்டின் நா மொதல இருந்து இருக்கும் போய்ன்னு வந்து இவ நம்பள மாதிரி தா ஒரு கட்ட வயசுக்கு மேலதா கொஞ்ச புரிதல் ஆனதுக்கு அப் அப்ற தா அது மேல ஒரு ஆற்றல் வந்து இத் சரி இப்டி பண்லா இது கெடுதல் இது நல்லது இந்த மாரி கொண்டு போகணு ஆ மாத்திர அதிகமா சாப்ட கூடாது மருந்து அதிகமா சாப்ட கூடாது இந்த மாரிலா வந்து எடுத்துக்குணு புரோட்டீன் அதிகமா எடுத்துக்குணு கேஸ் ம் அந்த மாரி இல்ல இந்த மாரி எடுத்துக்குணு அப்டின்னு ஒரு புரிதல் வரும் நாம்போ மொதல்ல இருந்தே படிச்சு போயிட்டன்னா அந்த பிரச்சன இருக்காது
ஆமாமாமா சேரி பாப்போ ம் நல்ல உணவு முறைய பின்பற்றி நல்ல ஆரோக்கியமா இருப்போ இன்னாச்சு ம் ஓகே ஓகேங்கா ஓகே பாக்லா ம் ம்